எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேங்க உங்களோட பேசணுனு தோணுச்சுங்க சேரி அதனாலதா கால் பண்ணுங்க
சேரி சேரிங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க பசங்க எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க டியூசஷன் தாட்டி விட்டு இருக்கங்க
சேரி சேரிங்க நா வேலை செஞ்சுட்டு இருக் க்கங்க எங்களுக்கு இரவு வேல அதனால
ஓ இரவு வேலைங்களா பரவாயில்ங்க நாங்க இப்ப தா வேலைய முடிச்சங்க எனக்கு இப்பதா பணி நேரம் முடிஞ்சுது அதனால அது முடிஞ்சோனா சேரி உங்ககிட்ட பேசனு போல தோணுச்சுன்னு கூப்பிட்டங்க
சேரி சேரிங்க எப்டி போது வேலைல்லா
வேலையெல்லாம் ரொம்ப மன அழுத்தத்தோட போகுதுங்க வீட்டு வேலையு செஞ்சுட்டு இந்த வேலையு செஞ்சுட்டு பயங்கர மன அழுத்தத்தோட போகுது
ஆமா ஆமா கஷ்டமாதா இருக்குங்க
சமைச்சு முடிச்சிட்டீங்களா
என்ன லீ இன்ன லீ இன்னு இல்லங்க இனிமேல் தா நீங்க
நா இனிமேல் தாங்க நானும் சமைக்கணும் அதுக்குதா ரெடி பண்ணிட்டு இருக்கறே
சேரி சேரிங்க என்ன இன்னைக்கு நைட்டு
இன்னைக்கு வந்து இட்லியு சிக்கன் கொழம்பும் செஞ்சு தர சொன்னாங்கன்ட்டு அதுக்கு தாங்க தயார் செஞ்சுட்டு இருக்கற
சேரி சேரிங்க நல்ல பொருத்தமந்தா இட்லியு சிக்கன் குழம்பு
ஆமாங்க அதுவு வீட்லயே மாவாட்டி ஆஹ் சிக்கன் வாங்கிட்டு வந்து சுத்தமா கழுவி எடுத்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு கழுவி ஒரு தடவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவ கழுவி வெச்சிருவங்க அதுக்கப்புறோ வெங்காயோ தக்காளி கருவேப்பில மொளகா இதெல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டுங்க கொஞ்சோ தேங் கா இஞ்சி பூண்டு பட்ட கிராம்பு அதுக்கப்புறௌ சோம்பு இதெல்லாமே போட்டுங்க நல்லா வணக்கி விட்டு மிக்சியில போட்டு அடிச்சு கறிய வணக்கி விட்டுங்க அது கூட சேந்து ஊத்தி கொதிக்க வெச்சிருவங்க கொழம்பு நல்லா மனமா இருக் குங்க.
அதுல கொழம்புல இருக்கிற கறி எடுத்து தனியா எல்லா வறு க்க மாட்டீங்ளா.
நாங்க வந்து ஆட்டுக்கறி செஞ்சா அந்த மாரி வந்து செய்வங்க கோழிக்கறி செஞ்சா அந்த மாரி செ செய்ய மாட்டோ ஆட்டுக்கறி செஞ்சோம்னா கொழம்பு வெச்சுங்க அதுல இருந்து கறிய எடுத்து போட்டு தனியா வணக்கி வெச்சிருவோ. இது சிக்கன்னா அப்படியே சாப் பிட்டுக்குவாங்க
எங்க ஊர்ல எல்லா எங்க ஊர்ல தண்ணி கொழம்புங்க கோழிக்கறியுமே வந்து இதே மாரி டி நீங்க ஆட்டுக்கறி எப்படி செய்றீங்களோ அதே மாரி கொழம்பு வச்சு கொழம்புல இருந்து கறி எடுத்து தனியா வறுத் து சாப்டுவோ அதுவுமே ரொம்ப ருசியாதா இருக்கு வேனா ஒரு த டவ ஏனா அந்த மாரி செஞ்சு பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆமாங்க நா உங்ககிட்ட ஒரு டிப்ஸ் கேக்கலாங்களா
ஆ கேளுங்க
நாங்க வந்து வீட்ல வந்து பாத்தோம்னா இப்ப சிக்கன் மட்டன் செய்யறக்கெல்லா கடைல விக்கிற மசாலா தூள் தாங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா தாங்க வாங்கி போடுறோ அது வந்து டேஸ்டாதா இருக்குது நீங்க எல்லா உங்க ஊர் பக்கோ எப்படி பண்ணுவீங்க
எங்க ஊர் பக்கோ வீட்லயே அரைப்போங்க கறி மசாலு வீட்ல அரைப்போ கொழம்புத்தூளு வீட்ல அரைப்போ
அப்படிங்களா கறி மசாலா அரச்சிங்கன்னா அந்த கறித்தூளவே வந்து சிக்கனுக்கு மட்டனுக்கு காய்கறி கொழம்புக்கு எல்லாக்குமே போட்டுருலாங்களா
ஆ எல்லாத்துக்குமே போலாங்க நம்ம வெளிய சிக்கன் மசாலாவு கொஞ்சோ போடுவங்க அது இல்லாம இது கொஞ்சோ போட்டுக்க வீட் வீட்ல அரைக்கிற கரிமசாலா தூள் போட்டு கோழம்பு வெச்சோம்னா கொழம்பு நல்லா சுவையா இருக்கு
கரெக்ட்டுங்க நீங்க சொல்றது கரெக்ட்தா அந்த மாரி பண்ணா பணத்தையு மிச்சப்படுத்தலா கொழந்தைங்களுக்கு ஆரோக்கியமா செய்யற மாரி இருக்கு
ஆமாங்க நம் பேக்கெட்ல எல்லாமே இந்த இது கலந்து இருக்கிறாங்கல்லங்க அதனால பே க்கெட் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டுதா என்ன இந்த வேலையும் செஞ்சுட்டு வீட்டு வேலையும் செய்யறகாங்கிட்டீங்க அதைய அரச்சு பயன்படுத்துறக்கு ஒரு மொடயா இருக்குதுங்க அதனால சேரின்ட்டு கடையில அப்பப்போ வாங்கிக்கிறது
விடுமுறைய விடுமுறை அன்னைக்கு அரச்சு வச்சுக்கோங்க இல்லைனா
கண்டிப்பாங்க ஆனா ஒரு தரவ வந்து எப்டி அரைக்றதுன் நீங்க உங்க வீட்ல கறி மசாலா தூள் அரைக்கிறிங்கள அது எப்டின்னு சொல்றிங்களா நா எழுதி வச்சுட்டு அதே மாரி அரச்சுக்குறனே
ஆ எனக்கு அளவு மட்டு கொஞ்சொ இதா இருக்குங்க நா அது மட்டு கேட்டு சொல்றே பொருள் வந்து பாத்திங்கன்னா நீங்க சாம்பார் தூள் அரைக்றிங்கல்லே ம்
ஆமாங்க
பொருள்தா ஏ கூட வந்து பட்ட சோம்பு அதெல்லாஆட் பண்ணிக்கோ கூட வந்து இது பண்ணிக்கணு சேத்து நம்ம சாம்பார் தூளுக்கு வந்து பட்ட சோம்பெல்லா போட மாட்டோ
ஆமாங்க
சீரகோ பெருங்காயோ அந்த ஆ இதலாந்தா போடுவோ இதுக்கு வந்து பட்ட சோம்பு சேத்து போட்ணு
சேரிங்க நாங்க கடைல வாங்குற சாம்பார் தூள் மட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க ஏனா வீட்டுவக்க சாம்பார் தூள் ஒண்ணு மட்டுந்தாங்க அரச்சு வச்சுக்குவே அது ஒண்ணு போட்டா மட்டு கொஞ்சொ நெஞ்செரிச்சலா இருக்குதுன் சொல்லிட்டு சாம்பார் வெக்கும் போது சாம்பார் தூள் ஒண்ணு மட்டு வீட்லயே அரச்சு போட்டுக்குவங்க
நெறையா பேரு நெறைய பேரு மல்லித்தூள்லருந்து எல்லாமே வீட் லயே அரச்சுக்றாங்க நம்ளுக் தாது ஒத்து வர மாட்டேங்குதுங்க
ஆமாங்க அது வேணா உண்மதாங்க நானு அப்டிதாங்க மல்லித்தூளு சாம்பாருத்தூளு முடிஞ்சா மஞ்ச கெழங்குமே கெடைக்கிறப்ப காய வச்சு அதயுமே வந்து பாத்திங்கனா பொடி பண்ணி எடுத்து வச்சிக்குவங்க இந்த கறி கொழம்புக்கும்மு இந்த மசாலா தூள் மட் மட்டுந்தாங்க கடைல வாங்குவோ
நாங்க கறித்தூளுமே சா சாம்பார் தூள் மட்டு அரைச்சுக்குவோங்க அப்பற எல்லாம் கடைல தா அப்பற எண்ண வேணா எல்லா வீட்லயே அரச்சுக்குவோ நல்லெண்ண கடலெண்ண எல்லா
இங்க எல்லா பாத்திங்கன்னா ஆஹ் டவுன் சைடுங்க அதனால வந்து பெருசா இந்த தேங்கா கடல இதெல்லா யாரு போட மாட்டாங்க வீடெல்லா ரொம்ப ஒட்டி ரொம்ப சிறுசிறுசா சின்ன ஏரியாலயே நெறய வீடு இருக்குங்க அதனால நாங்க என்ன பண்ணுவோனா ஹோல்சேல் கடைல இந்த மாறி கடைல போய் எண்ண வாய்ங்க்கிவோ அப்டி இல்லன்னா நாங்க வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துலைங்க செக்லயே ஆட்ற எடம் இருக்குது அங்க போய் வந்து வாங்கிக்குவங்க
ஆமாங்க செக்குலாட்டுற எண்ண வாங்குனீங்கன்னாத்தா கொழம்பு நல்லாருக்கு
ஆமாங்க நல்லா மனமா வருதுங்க கொழம்பு நீங்க
உங்கூர் பக்கம்லா இந்த உழவர் சந்த மாறிலா போட்டு விக் விக்க மாட்டாங்ளாங்க ஓ ஹோல்சேல் பொருள்ல்லா
உழவர் சந்தையெல்லா இருக்குங்க நம்ம இந்த வேல செஞ்சுட்டு கரெக்டா உழவர் சந்த போடுற நேரத்துக்கு நம்மளால போக முடியாதுங்க வீட்ல இருந்து கிட்டதட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குதுங்க அந்த உழவர் சந்தை இந்த கரெக்டா வேல நேரொ இருக்கிறங்கே டி நம்மளால அந்த சமயத்துக் போயி அவங்கள பா அ வாங்க முடியாது கொழந்தைங்ளயு அந்த நேரத்துல ஸ்கூலுக்கு தட்டணுங்ளா அதனால என்ன பண்ணுவன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள்லா இங்க வெல ஜாஸ்தி இருந்தாலு பரவாலனு
சேர் செரிங் என்ன உங்களுக்கு பசக இருக் இத்தன்னால அவுங்ளயு ஸ்கூல் அனுப்ச்சுட்டு இந்த வேலயு பண்ணிட்டு சமயல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாதா இருக்கு
ஆமாங்க அம்மா கூட இருக்கறாங்க அம்மா வீடு பக்கத்துலதான் இருக்குதுங்க காலயில நேரமானா வந் ந்து உதவி பண்ணுவாங்க பசங்கள எல்லா கொஞ்சோ ரெடி பண்ணுவாங்க இல்லன்னா எங்கிங்க ஒன்னே வீட்டு வேலயு செஞ்சுட்டு இந்த வேலயு செஞ்சுட்டுல்லா சமாளிக்க முடியாதுங்க
யாரோ ஒருத்தர் ஒதவி பண்ணா போதுங்க தனியா பண்றதுக்கு உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சோ வேல சீக்கர முடியுமல்லங்
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இரவு நேரத்துக்கு என்ன உணவு தயார் செய்யலானு ஐடியா வச்சிருக்கீ
நா கோதும தோச சுடலானு இருக் கறங்க நாங்க கொஞ்ச இந்த ஒ உடம்ப கொறைக்கறதுல இருக்கறமா
அப்பிடிங்களா ஓ ஒடம்ப கொறக்கிற வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா கண்டிப்பா சாப் ங்க இந்த வெயிட் லாஸ்லா நீங்க பண்ணு போது உங்களுக்கு வந்து பசி வந்து வெ சாப்ட்டா அடங்குற மாரி இருக்குங்களா இல்ல கொஞ்ச நேரத்துல மறுபடியு பசி ஆகுது துங்களா
எனக்கு இது கோதும தோச சாப்ட்டா கொஞ்ச அது ப்ச் மொந்தமா தானங்க சுட முடியுது லேசா ஊத்த முடிய்ல அதெல்லா சாப்ட்டா வயிறு நல் ல்லா திருப்தியாயிருதுங்க மத்த இந்த பழம்ல்லா சாப் ப்ட்டோம்னா அது ஆப்பிளு ஆரஞ்சு எல்லா சாப்ட்டோம்னாஹ் கொஞ்சோ பசி எடுக்கிற மாரிதா இருக்குங்
ஆமாங்க அப்பிடி ஏதாவது நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ளாமா இருக்கு போது உங்களுக்குப் பசி எடுத்தது அப்பிடின்னா பொட்டுக்கல்ல இருக்குதுல்லங்க சட்னிக்கு போட்றக்கல்ல அத வந்து ஒரு ஒரு பத்து கிராமோ இருபது கிராமோ பக்கத்துல வச்சுட்டு ரொம்பப் பசிக்கும் போது கொஞ்சோண்டு பொட் ட்டு தண்ணி குடிச்சு நல்லா கடிச்சு மென்னு சாப்ட்டு தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா வயிறு வந்து நொம்முனாப்பிடியே இருக்குங்க பசிக்காது அந்த மாரி ட்ரை பண்ணிப் பாருங்க
சேரிங்க நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தா ஃபாலோ பண்ணிக்கறங்க
ஆஹ் நானுமே வெயிட்லாஸ் ப்ரோக்ரா பண்ணிட்டு தாங்க இருக்குறே அதனால வந்து உங்களுக்கு நா ப யூஸ் பண்ற ஒரு ஐடியாவை உங்களுக்கு சொல்றேங்க
சேரி சேரிங்க இது ஏதோ இதுல பாத்தங்க இ இணையதளத்துல
நானு நெட்ல யூடியூப்ல தாங்க பாத்
ஆயிரத்தி அதாவ இது வந்து வகுப் ப்பாவே எடுக்கிறாங்க ஆயிரத்தி நூற்ரூவாய்ங் ய ஆ நூறு நாளைக்கி
சேரிங்க
போதுங்க இப்ப சேந்து ஒரு ஒரு வாரோ ஆச்சுங்க
கண்டிப்பாங்க அவங்க வந்து வகுப்பு எடுத்துறத எடுத்துற்தாங்க நம்ம ஒரு வாரத்துல ஒரு ஆர்வக்கோளாறா சேந்து எல்லா பண்றோ அந்த ஒரு வாரோ கழிச்சு மறுடியூ அத ஃபாலோ பண்றதாங்க ரொம்பக்
அது செய்ய முடியுமா மானிங்குதுங்க இதுக்கே சலிப்பாயிருது
அவுங்க என்னங்கறாங்க நாலு லிட்டர் தண்ணி குடிங்க அஞ்சு லிட்டர் தண்ணி குடிங்கங்கறாங்க நாம வீட்டுலருந்துட்டு அது தண்ணி குடிக்கிறக்கே ஒரு நேரோ வச்சு கரெக்ட்டா குடிக்கிறோமானு பாக்க வேண்டியதாருக்குதுங்க
ம் நேரோ பாத்து பாத்து குடிச்சா குடிக்கவே முடியிறது இல்லைங்க இந்த வெயிலுக்கு தண்ணி தெவக்கணத ஆனா தண்ணியே தெவக் க மானிங்குது
ஆமாங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அதுக்கூ ஒரு யோசன சொல்றே கேளுங்க இப்ப உங் உங்க வெய்ட்டுக்குத் தகுந்த மாரி உங்கள நாலு லிட்டர் குடிக்க சொல்றாங்க அப்டின்னா உங்க வீட்ல வந்து நாலு நாலு கேன் எடுத்து வச்சுக்கோங்க இல்லேன்னா கலந்து நாலு லிட்டர் தண்ணிய உங்ளுக்குன் தனியா ஒரு பாத்ரத்துல ஊத்தி வச்சுக்கோங்க ஊத்தி வச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க காலைல தூங்கி எந்திரச்சதுலந்து நைட்டு நம்ம தூங்குறக்குள்ள இந்த தண்ணிய நம்ம காலி பண்ணி ஆவ்ணு அப்டின்ட்டு நீங்க அந்த தண்ணிய மட்டு குடிங்க வேற எதையு குடிக்காதீங்க
சேரிங்க நீங்க உணவுலல்லா ஏதாவது கட்டுப்பாடு பண்ணிருக்றீங் லா இல்ல
உணவு கட்டுப்பாடல்லா பண்ணுனங்க அதுதா சொல்றே பாருங்க அது அப்பத்தைக்கு பண்ண முடிஞ்சுதுங்க என்னதா பண்ணூ நெனைச்சாலு வார துல ஒரு நாள் ரெண்ட் நாள் வந்து நாமே நம்மளையூ ஏமாத்திக்றோ நம்ம டயட்டையூ ஏமாத்திக்றோ கண்டிப்பா மனசுக் புடிச் இது வாய்க்குப் புடிச்சத சாப்டுவோ
வா கை கம்முன் இருந்தாலு வாய் கம்முனு இருக்க மாடேங்குதுங்க
ஆமா கண்டிப்பா எல்லாருமே மனுஷங்க தானுங்க அதனால வந்து பாத் ஒரு பொருள பாத் க்கும் போது இப்ப நம்ம வீட்ல வந்து நா இல்ல அப்டின்னா இல்லேன் நெனச்சிட்டு நம்ம அத பத்தி யோசிக்கவே மாட்டோ இப்ப கண்ணுக்கு முன்னாடியே இருக் க்குது என்னால சாப்ட முடில நெனைக் க்கும் போது நம்மளயே அறியாம ரெண்டு தடவ அந்த பக்கோ போனா எடுத்து வாயில போட்ருவங்க
அதே இன்னொன்னு என்னன்னாங்க ஒரு தடவ தான ஒரு தடவ தான அப்டின்னு போயிடுதுங்க ஒரு தடவ சாப்ட்டா ஒண்ணுல்ல ஒரு தடவ சாப் ட்டா ஒண்ணுல்ல அப்டின்னே சொல்லிட்டு நெறயா தடவ எடுத்தர்ரோ
சேரிங்க கண்டிப்பாங்க இந்த வேல இருக்குதுங்க நா உங்ளுக்கு திரும்ப கூப்புடுறங்க
ஆ சேரிங்க பாத்துட்டு கூப்புடுங்க ஆ சேரி